ஓ தோழி
ம் வணக்கம் தோழி தூக்க வந்துருச்சுங்ளா உங்களுக்கு
இல்லங்க எ ஃபோன் சுட்ச் ஆஃப் ஆக போதுங்க
ஒ அப்டியா சேரி சேரி இதுப்பா பேசிட்டு ரெஸ்ட் எடுக்கலா ரெண்டு பேருமே
ஓகேங்க ஓகேங்க அதுனாலதா நா யோசிச்சிட்ருந்தே ஐயய்யோ ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆக போதுங்ஸ்
அதுதா கால் வர்றதுக்கு முன்னாடியே இது காலிங் போயிடுச்சு இல்லனா நா வந்துட்டு அட்டென் பண்ணிட்டுருப்பாரு அப்புற எனக்கு இது ஒன்னு வேஸ்ட் ஆயிடு இல்லைங்களா
ஆமா
இது ஒன்னு ஆமா நடுவுல அந்த நெட்வொர்க் இஷ்யு இ ருந்துச்சு இல்லையா போகலன்ட்டு ஆ அதுல எனக்கோ அதுல எனக்கு ஒன்னு வேஸ்ட் ஆயிடுச்சு
சேரிங்க சேரிங்க
ம் அப்புற சொல்லுங்க குழந்தைக்கு வேற என்னன்னா நீங்க ஹெல்தியா குடுக்குறீங்க
வேற என்ன ம் எக்கு குடுப்பே அப்புற பனனா அப்புற நட்ஸு நட்ஸு வந்து எ கொழந்தைக் க்கி வந்து ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு வந்து ந்து முந்திரி பருப்புனா ரொம்ப புடிக்கு அது வந்து எப்ப பா த்தாலு முந்திரி முந்திரி முந்திரின்னு கேட்டுட்டே அலையு அதுக்கப்பற வந்து கடல மிட்டாய் அப்டியே கடிச்சு சாப்ட்ருவா ஃபர்ஸ்ட் பே எல்கேஜி படிக்கிறாளா அவளுக்கு
ம் ம்
அப்புற வந்து அம் வேற என்ன நட்ஸு அப்புறோ டேட் ஸு நா வந்து சாக்லேட்னா முன்னாடி அவங்க அப்பா ஃபாரின்லருந்து வாங்கிட்டு வந்து பல்லெல்லா போயிடுச்சு அவளுக்கு அதனால நா அப்டியே நிப் பாட்டிட்டே நிப்பாட்டிட்டு இப்ப வந்து இந்த கடலை மிட்டாய் அ எள்ளு முட்டாய் அதெல்லா ஏன்னா அவளால முட்டாய் சாப்டாம இருக்கவே முடியில பைத்தியம் புடிச்ச மாரி ஆகுறா அதனால இந்த மாரி குடுத்து கரெக்ட் பண்ணிட்டு காலையிலயும் ம் காலையிலயு நயிட்டு ப்ரஷ் பண்ணிருவே ரெண்டு தடவ ப்ரஷ் பண்ணுவே ஏனா வந்து அவ பல்லே போயிடுச்சு இதுக்கு மேல எனக் கி என்ன ஆக போதுன்னு தெர்ல பண்ணிட்டு இருக்கே இருந்தாலு டாக்டர் விழுந்து முளைச்சிரு பாக்கலா என்ன ஆவுதுன்னு பாக்கலா அப்டிங்கிறாங்க
அது சின்ன சின்னதா இதெல்லா விழுந்து முளைக்கிற ஸ்டேஜ் தானே
ம் இப்போதைக்கு வந்து அவள கொஞ்ச காப்பாத்தி வச்சிருக்கே பல்ல ஆனா வந்து என்ன ஆக போதுன்னு தெரில அ அவுங்க சொன்னாங்க ஒரு தடவை நாங்க வந்து அ ரொம்ப விழுக்கு ஆயிடுச்சு பல்லு வலிக்கின்ட்டா அந்த மாரி நெலைக்கு போவே குடாதா நா வந்து அவுங்க டாக்டர் போய் கேட்டதுக்கு அவுங்க சொன்னாங்க அ இந்த மாரிலா வரவே கூடாதுமா பல்லு வலிக்குதுன்னா ம் இப்ப நீங்க என்ன பண்ணனுனா நீங்க வந்து இந்த பீரியட்ருக்கு அவங்ககிட்ட போயி அ நீங்க வந்து ஒரு லெட் ட்டர் மாரி வாங்கிட்டு வரணுமா ம் வாங்கிட்டு வந்து இந்த மாரி வந்து கொழந்தைக்கு வந்து மயக்க மருந்து குடுத்து அவங்க மயக்க மருந்து வந்து குடுப்பாங்களா த அனஸ் அனஸ் சி அனஸ் தி சே ஆன அ அனஸ் ஆனஸ்தட்டிக்கா அனஸ்தீசியா குடுப்பாங்களா குடுத்தோவுட்னே அ பிள்ளிக்கு வந்து அ அதுக்கப்புறே மயக்கம் ஆனோவுட்னே அ மயக்கம் ஆனோன்னா அந்த பல்லுலோயுள்ள இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து கிளீன் பண்ணனோ அப்பிட்னாங்க நாங்க பாத்தோம்
ம்
அ பாத்துட்டு இந்த மாரி எங்க வீட்ல எல்லார்டையுமே கேட்டோ இந்த மாரி அனஸ்ஸுஷியா கொடுப்பாங்களா என்னா பண்றதுன்னு தெர்ல ம் அப்படின்னோட்னே எங்க அண்ணே ஏ ஹஸ்பண்ட் எல்லாருமே இல்ல அனசீசியான்னா வேணா கொழந்த அதுக் கப்பறம் வந்து மயக்கத்துல இருந்து எந்திக்கும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கோ அவன் எந்திக்கணோ சம்டைம்ஸ் எதுனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டமாயிரூம் அ டீத்துக்காண்டி போயி
அது அணசீசியா குடுக்குறாங்க அப்படின்னும் போது தூக்கத்துலருந்து நம்ம எழு ஆனா பேசுறதெலாம் ஒரு பாதி கொஞ்சோ நேரம் தா நமக்கு அது இருக்கோ
பல்லுங்க பல்ல பண்றாங்க அது உணர்ச்சி அது எதுக்கு இந்த கொழந்தைல லயே அவள இது பண்ணோ அப்டின்ட்டு ஆ கிளீனிங் பண்ணி அத பேஸ்ட்டு வைக்க போறேன்னாங்க அப்றோம் என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே பாக்கலாம் நீங்க இப்போ மருந்து குடுக்குறேன் பாக்கலான்னாங்க அ நா அப்ப வந்து மருந்த வாங்கிட்டு வந்துட்டே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பேஸ்ட்டே அந்த பேஸ்ட்டு வந்து எதுக்குன்னா பல்லு வலிச்சா அந்த எடத்துல வைக்கிறதுக்கு நைட்டு நைட்டு வச்சு விடுங்கன்னாங்க அது வச்சேன் அப்பறம் பாத்தே காலையில நைட்டும் டீ டீத் நல்லா ப்ரஷ் பண்ணே
ஏன் பையன் வந்து சொல்லுவான் மிஸ் வந்து காலயிலயும் இன்னிக்கு என்னடா சொல்லி் குடுத்தாங்க அவரா ஏதாவது ஒரு நாள் சொல்லுவாரு ஏன் மிஸ் ரெண்டு டைம் ப்ரஷ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்டின்ட்டு ஆனா அவரு பண்ண மாட்டாரு ப்ரஷ் தா வாய் கொப்லிச்சிட்டு வந்தாவது தூங்குடா
ம் வாயாச்சும் கொப்பளிக்கணும் ஏன்னா வந்து பிள்ளைங்க சாக் க்லேட் அது இதுன்னு சாப்பிடுதுங்களா எப்போதுமே லேட் ஆத இதுன்னு சாப்பிடுதுங்களா எப்பவ்மே இந்த பழக்கத்துக்கு பிள்ளைங்கள கொண்டு வந்துர்ணுமே நா இப்ப சின்ன பொண்ணையுமே வந்து இப்ப வரைக்கும் அவளுக்கு பல்லு மொளச்சிருச்சு இப்பதா மொளச்சிருக்கே அவளயுமே அவ கூட நின்றுவா ஆ ப்ரஷ் பண்
ஆனா இது இவங்க இந்த கொழந்தைங்களுக்கு வந்து நீங்க வாயில தண்ணி போட்டா துப்பணுன்றது தெரியாது
ஆமா ஆமா குடிச்சிருவாங்க நா என்ன பண்ணுவேன் கைய தண்ணிய மட்டு நனச்சுக்கிட்டு பல்ல அப்படி ஈ தேச்சிட்டு அது இப்பதா அந்த ஒருப் பிரஷ்சு விக்கிறாங்களே அ கைக்குள்ள விட்டுட்டு பண்றது வெரல்ல வந்து அத மாட்டிக் க்கணுமா பண்ணணுன்ட்டு அது நா விகாசினிக்கு பாப்பாக்குன்னா வாங்குனே அது எங்க போட்டேன்னு தெர்ல அது வேறதா இந்த வாங்கணோ வேற
ம் ம்
அந்த மாரின்னா வந்து யூஸ் பண்ணலா பிள்ளைங்களுக்கு
சரி சரி அதான் சொல்லுவான் அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு நாள் எது நைட்டுக்கு ப்ரஷ் பண்றது ஸ்கூல்லருந்து வந்துட்டு
ம் ம்
அஞ்சு மணி போல மிஸ்ஸு என்ன ரெண்டு தடவ பிரஷ் பண்ண சொல்லியிருக்காங்க நான் பிரஷ் பண்ணனும் அப்டின்ட்டு ஒரு பிரஷ் பண்ணுவாரு எது சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு
ம் ம்
அவன் பண்றது ஒரு சில டைம்ல சிரிப்பு வரும் ஒரு சில டைம்ல கடுப்பு வரும் அந்த மாதிரி பண்ணுவா அது ஏன் சின்ன பொண்ணு தண்ணி வந்துட்டு இங்கே அடி பம்ப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தா இங்கே அதுலதா வந்துட்டு டெய்லியு வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து குடி தண்ணி வரும் அது யூ அத மச்சுதான் நாங்க துணியும் துவைக்குறோம் நாங்க நார்மலா யூஸ் பண்ணிக்கிறதும் அதுதா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்க மோட்ரு தண்ணி புடிச்சிட்ருந்தோ ஆனா அது அந்த அளவுக்கு எங்ளுக்கு வந்துட்டு து செட் ஆகல நாங்க சொல்ற டைமிங்க்கு அந்த மாரிலா அவங்க விடமாட் றாங்க எனி டைம் ஆகுது உங்களாலேயே ரொம்ப மோட்ரு போடுற மாதிரி ஆகுது துணி தொவைக்கும் போது மட்டு மட்டும்தா நாங்க மோட்ரு தண்ணி கேட்டோம் அதுவே ஐநூரூபா வாங்கிக்கிறாங்க ஆனா வாரத்துல ரெண்டு டைம் கூட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விடுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது உங்களாலதா எங்களுக்கு கரண்ட்டு பில் அதிகமாகாயிச்சு உங்களால தா எங்களுக்கு ரொம்ப மோட்ரு போடுற மாதிரி ஆகுது எங்களயே ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்கு கஷ் நமக்கு டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வருது நம்ம சேத்து புடிச்சு வச்சுப்போ புடிச்சு வச்சுக்கிட்டு நம்ப துணிய போடுவோ துணி போ இருக்கிற தண்ணில துணி போட்டுட்டா வர தண்ணிய நம்ப கொஞ்சம் புடிச்சு வச்சுக்கலாம்
ம்
அப்டின்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஒரு மூணு மாசம் ஆகுது ஐநூரூபா கொஞ்சம் எனக்கு சேவ் ஆகுது
சேரி செரி செரி
அதனால கொஞ்சஅது கொஞ்சம் கஷ்டம் என் பொண்ணு தண்ணி வந்துச்சுன்னா அவ எழுந்திரிக்க முன்னாடி வந்துருச் நாங்க எல்லாமே புடிச்சிருவோம் அப்டி இல்லன்னா ஏ தண்ணி வருதுன்ட்டு அவரு போயிட்டு ஆமா அவரு போயிட்டு அடிக்கறதுக்கு நின்னுப்பாரு போஸ் படிக்கட்டு பக்கத்தலயே இருக்கு வாசல் பக்கத்துல உக்காருனா ஒக்கார மாட்டா வந்து வந்து தண்ணில தா நிப்பா அது ஒரு டைம் என்ன போயிட்டானாக்கா பாத்ரூ பாத்ரூம் போயிட்டா இப்ப போன வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டா கரெக்ட்டா அந்த டைமுக்கு தா தண்ணி வந்துச்சா என் ஹஸ்பண்ட் சொன்னாரு அப்டியே தண்ணி வருதுல அப்டியே வந்துட்டு அவள வாஷ் பண்ணி விட்டுடு அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு டைம் பண்ணிட்டே மறுநாள் வந்து என்ன அப்பல தண்ணி வருபோது வந்து நிண்டு டபக்குனு நடுவுல நின்னுனு ஃபுல்லா தலைல இருந்து கால் வரைக் தப்பா
உம்உம்
ஏன்னா அன்னைக்கு நா வந்துட்டு கொஞ்சோ வாஷ் பண்ணி விட்டுட்டு அப்டி ஒடம்புக்கும் ஊத்தி விட்டுட்டே பைப்லேயே அதனால வந்துட்டு பிள்ளைங்க வந்து நின்னுட்டாரு இங்க வந்துட்டு யாரும் அவ்ளவா புடிக்கலனா எங்களுக்கு தண்ணி கொஞ்சோ அதுவே தானா வரூ எல்லாருமே மேல் மேல் வீடு இல்லயா இது த்ரீபோஷன் வீடு மூணு மாடி வீடு சோ மேல ஃபஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல தண்ணி அடிக்கிறாங்கன்னா இங்க எங்களுக்கு வந்து தண்ணி வராது நாங்களு அடிச்சா தா வரும் இந்த ரெண்டுஃப்ளோர்லயும் தண்ணி புடிக்கலனா எங்களுக்கு தண்ணி கொஞ்சோ கால்ல அடிக்காமலே வரும் அந்த மாரி புடிச்சிப்போ பக்கத்து வீடு இருக்கா அவுங்களும் தண்ணி புடிக்கணும் நாங்களும் புடிக்கணும் இல்லயா அதனால ஷேர் பண்ணி புடிச்சுப்போம் ஒரு சில டைம் வந்துட்டு நம்ம புடிச் சுட்டு மிச்ச தண்ணி மூடிடுவோம் இங்க டேங்க்ல வந்து விடுவாங்க தண்ணி எங்கே ஏரியால
சேரி சேரி தோழி உங்க கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷோ
உம் இன்னும் டைம் இருக்குதுங்ளே ஃபோன் செய் அலாரம் குடுக்குது ஆஃப் ஆக பொறேன்ட்டு உம் சரிங்க தோழி
சேரிங்க அததா நானூ பாத்துக்கிட்டே இருக்கேங்க என்னடா அடின்ட்டு ஓடிட்டு இருக்கு கரெக்டா வந்து ஆகும்னு நெனைக்கிறே.
உம் எத்தன பர்சன்டேஜ் இருக்கு சார்ஜ் போன்ல ஒன் பர்சன்டேஜ் இருக்கா ஒன் பெர்சன் நம்ம எவ்ளவுதா சார்ஜ் போட்டு வச்சாலு என் பையன்க் இருக்கா இல்லையா நம் பேசணும்ன்றதுனால சார்ஜ் போடுறதுக்காக சார்ஜ் எடுத்தானா கொஞ்சோ திரும்பி எனக்கு சார்ஜ் வேணும் ஃபோன போய் சொருகிவிடுவே திடின் அவே எடுத்துட்டு வந்து ஃபோன் பாத்துட்டு இருப்பா திலயுமே சொருவிடுவே இப்ப எ ஹஸ்பண்ட் கிட்ட வேற ஃபோன் இல்லயா அவரும் என் ஃபோன்ல தா அவரோட சிம் என் போன்லதா இருக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காரு நீ என்ன எப்ப பாத்தாலூ ஃபோன சார்ஜ் போடுறதுலயே இருக்குறே எனக்கு கூட யூஸ் பண்ண குடுக்க மாட்ற அதனாலயே ஒரு சண்டை வந்துச்சு அதனால இன்னைக்கு காலையில இருந்து அவர்கிட்டதா இருந்துச்சு இப்ப நைட்டு் அதுவு நெட்வொர்க் இல்லன்றதுனால கம்மன்னு விட்டுட்டாரு இல்லன்னா அவர் நோண்டி நெட்டு எல்லா காலி பண்ணிட்டு இருப்பாரு அந்த மாதிரி இங்கயும் இல்ல ஏங்கிட்டயு பையே கிட்டேயும் இருக்கனும் ஃபோனு அவருகிட்டயே இருந்தாருன்னா அவரு கம்முன்னு இருப்பாரு இல்ல அவருட் இருந்து நம்ம கொஞ்சோ கோவமா வாங்கிட்டோம் கோவமா ஃபோன் வாங்கிட்டோனா போய் கதவு சாத்திப்பா லாக் பண்ணிப்பா தாப்பாள் போட்டுப்பா டேய் கதவு தெறடா கதவு தெறடா னா ஏ என்னத்துக்கு திறக்கணும் கேப்பாரு ஒரு சில டைம் அவருக்கு சாதகமா நம்ம ஏதாவது ரிப்ளை பண்ணாருன்னா கதவ திறந்துட்டு வருவாரு அப்டில்லா நா திறக்க மாட்டே நீங்க தா ஃபோன் குடுக்கலல்ல போ அப்டினுவா சரி ஃபோன் குடுக்குறேன்டா நா என்னோட ஃபோன் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வந்ததுன்னா உனக்கு நான் சப்பல் வாங்கி குடுக்குறேன்டா அப்டின்னு சேரினுட்டு பெறந்தவ வருவா உனக் நா சப்பல் வாங்கி குடுத் ஏ பொண்ணு யாரு ஹேண் பேக் எடுத்துட்டு இருந்தாலும் குட்டியா எதாது பேக் எடுத்துட்டு வந்தாலு பேக் பேக்கு பேக்குன்றா அதனால சேரி பாப்பாக்கு ஹேண் பேக் வாங்கலா குட்டியா ஒன்னு உனக்கு நா சப்பல் வாங்கி குடுக்குறே அப்டினு இப்ப வரிக்கு சொல்லி வெச்சிருக்கே நேத்திதா வந்துட்டு ஒரு பேமெண்ட் வந்துச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு அது வந்துட்டு இவுங்க ரெண் டு பேருக்கும் ம் அப்டினு சொல்லி வெச்சருப்பே எ ஹஸ்பெண்கிட்ட அதா ம் அத எடுத்துட்டு போய்ட்டு இவுங்க ரெண்டு பேருக்கு எதாது வாங்கணு
ச ரி
இப்போ நெக்ஸ்ட் வீக்ல எங்க மொகரம் வருது அங்க கடைங்கெல்லா போடுவாங்க ஆ எங்க ஏரியால கடைங்கள் போடுவாங்க அந்த டைம்க்குதா பொண்ணுக்கு வந்துட்டு பேக் வாங்கணு பையனுக்கு கடைல போய்ட் டுதா வாங்கணு செப்பல்
ஓகே ஓகேங்க